ஹெலோ ஹெலோ இ ஒன்னுமே கேக்குதுல ஹெலோ டி டவர் இருக்க எட்த்துல வந்
ஆ கேக்குதே ஏ ஏ ஏய்
ஆ கேக்குது கேக்குது
என்ன வண்ற
தா காயுட்ற கேங் அம்மா வந்து காத்து காத்துன் கத்திகிட் இருக்கு
ஏ
கூட்டி விட்லயா கூட்டலயா வெள்ளிக் கிலம ரவே மதினி வாச்சு கூட்லயான் சொல்லி கத்தியிட் இருக்காங்க நா பாட்டிக்கு உக்காண்ட்ருக்கெ
நீ எ ஏ ந என் நானே ஃபஸ்ட் இருந்தன ஒரு ஏரியா தெரியுமுல அந்த ஏரியா நேமே அங்க வந்து ஒரு கடைல ஃப்ரைட் சிக்கனாம்மா டூ டபுள் நையன்கே பன்னண்டு பீஸு ஆறு அனா டூ டபுள் நையன்க்கு சிக்ஸ் பீஸ் தா அனா அது ஒன்னு வாங்கனா ஒன்னு ஃப்ரீயாமா ஒரு சி க்ஸ் ப்ரீஸ் ஃப்ரீ ஃப்ரீ ஆமா அது போக வர கஸ்டமருக்லா ப்ரவுனி ஃப்ரீயாமா
அங்க ஆர்ரி போவா தூரந்தான
தூரமா கிட்ட தாண்டி
கிட்டயா
ஆமா
இ நாளைக்கு நாளைக்கு வெள்ளிக்கெழமையா நாளைக்கு வந்து கே எஃப் சி இருக்குல்ல கே எஃப் சி நாளைக்கு ஒரு நாள் தா ஆஃபரு கே எஃப் சி ல ஒரு எயிட் பீஸ் பக்கெட் வாங்கனா இன்னொரு எயிட் பீஸ் பக்கெட் ஃப்ரீயாமா ஒரு ஃபோர் பீஸ் பக்கெட் வாங்குனா இன்னொரு ஃபோர் பீஸ் பக்கெட் ஃப்ரீயாமா
ஓ அவ்வள வாங்கி யார் டீ திம்பா
நா திம்பன்டி எனக்கு வாங்தாடி
உக்காந்து உ யிப் உ எ ஃபோர் பீஸ்னா ஃபோர் பிளஸ் ஃபோர் எ எயிட் பீஸ் உக்காந் நா திம்பே
டி எட்டு எண்ண சின்ன சின்னதா இருக்குல
யாரு சொன்னா சின்ன சின்னதா இருக்குன்னு
நல்லாருக்குன்டி நா திம்பன்டி
சாப்ட்ருக்கியா நீ இதுக்கு முன்னாடி
கே எஃப் சி வந்து ஓ சாப்ட்ருக்க ஆனா இது வந்துட்டு என்னது நா அதுனா த்தா டேக்அவே இருக்கான் தெர்ல டைனிங் மட்டுமா இந்த ஆஃபருன் தெர்ல நா வந்து நா நாளைக்கு பாக்லா சொல்லி ஆர்டர் பண்லா சொல்லி ஆப் ஏத்தி வெச்சுருக்கே
ஹ்ம் சேர் சேர்
நாளைக்கு ப டி இன்னொரு ஆப்பு டி டூயிங்குனு டூயிங்குன் ஒரு ஆப்பு அந்த ஆப்புல என் தம்பி தா சொன்னா எல்லாமே கம்மி ரேட்டு அஃபார்டபுள் ரேட்டு எல்லான்னா எல்லாமே டி அது இப்பதா கோயம்பத்தூருக்கு வந்துருக்கு அந்த டூயிங்கு எல்லா ஃபுட்டுமே அஃபார்டபுள் ரெ டூயிங்குன்னு ஒரு இப்போ ஸ்விக்கி சொமேட்டோ ப்புருக்கு அந்த மாதிரி டூயிங்குனு ஒரு ஆப்பு அதுல நீ ஆர்டர் பண்ணனா எல்லாமே இப்போ வந்துட்டு நீ ஒரு குஸ்கா ஆர்டர் பண்ற வெய் குஸ்கா நூத் தம்பூருவானா இதுல வந்துட்டு அறுவத்தொம்பூருவா அப்டி காட்டுது
ஆனா நம்ம சொல்ற கடைல தா
ஆ ஆமா
அதெப்டி நம்ம அம் இப்ப நம்ப ஒரு கடனு வெச்சுக்கோ இங்க நம்ம நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடிருக்குல ஒரு கட அந்த கடைல வந்து ஒரு பிரியாணி எவ்ளோ நூத்தி நுப்பூருவான் வெச்சுக்
அஹ் இதுல வந்துட்டு தொண்ணூறு ருவா அந்த மாரிதா
ப்பது நஷ்டோந் தான
இல்ல இந்த ஆப்ல இப்டிதா இருக்கு எல்லா ரெ அதாவது நம்ம ஆர்டர் பண்ணும்மோது நமக்கு எப்டி வரு ப ப்ளாட்ஃபார்ம் ஃபீ அப்டினொரு ஃபீ வரு பர்ச்சேஸ் ஃபீ அப்டினொரு ஃபீ வரு டெலிவெரி ஃபீ அப்டினொரு ஃபீ வருமா ஆனா இது வந்துட்டு டெலிவெரி அமௌண்ட் இருக் க்கு கம்மியா தா இருக்கு ஆனா இது ஃப்ரீ டு ஃப்ரீனா ஃப்ரீ கடையாது அஹ் அந்த ப்ளாட்ஃபார்ம் ஃப் ஃபீ அது எதுவு இல்லாம கம்மி பண்ணி இந்த அமௌண்ட்டு நெஜமா நா பாத்த நா என் தம்பி சொன்னான் சொ
ஓ இன்ஸ்டால் பண்ணி பாத்தியா
நம்ம ஒ அ இப்பதா ஆமா இன்ஸ்டால் பண்ணி பாத்த நா லாஸ்ட் டைம் போன தடவ நா பர்கர் ஆர்டர் பண்லான் சொல்லிட்டு நா பாத்தப்போ என்னாச்சு அஹ் லாஸ்ட் டைம் ஆர்டர் பன்லான் சொல்லி பாத்தப்போ என்ன கேஷ் ஓன் டெலிவெரி இல்ல ஃபோர் டூ டேஸ் அப்டின் சொல்லி இருன்ச்சு அப்ப நா பண்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கேஷ் ஓன் டெ லிவெரி இல்லாம இப்டி நெட்ல பண்ண சொல்ல எனக்கு நம்பிக்க வரல நா பண்ணல அதுக்கப்றோ இன் இன்னைக் ப்ப நேத்து எங்கண்ண ஆர்டர் பண்ணான்டி முந்தா நேத்து நைட்டுன் நெனக்கிற குஸ்
அஹ் ஆஹ்
கேஷ் ஓன் டெலிவெரி தா போட்டா
ம்
எ ஆ அ நீ எதோ ஆர்டர் பண்ணுனா அதுல ஆர்டர் பண்ணி பாரு அப்றோ ரீல்ஸ் பாத்த என்னனா ஒம்போதுருவாய்க்கு பர்
அஹ் அது எங்காச்சு கடைலிந்து வாங்கி
இல்லடி போடி அந்த பக்கோ ஸ்விக்கி சோமேட்டோ எப்டியோ அதே மாரி ட்ரஸ்டட் தா
அப்புடியா
ஆமா பண்ணி பாக்கணு பசிக்கும்போது எப்வாச்சு திங்கணுன் தோணும் போது
அப்ப பண்ணிக்லா டி எனக்கு மண்டே காலேஜு டீ
அஹ் எனக்கின்னு சொல்லவே இல்ல இன்னு சொல்லல
சோ எந்த கால் நம்ம ஆனா நம்ம எங்க எங்க க்ளாஸ்ல படிச்ச எல் லா பசங்களு ஒரு கோலேஜ் த தெரிஞ்சா எல்லா அஹ் இன்னைக் ஓப்பனு அஹ் என் ஃப்ரெண்டு நா சொன்னன்ல எல் ல்லா நா என் ஃப்ரெண்டுன் சொன்னன்ல பேசி சொன்ன மெசேஜ் கூட பண்ணன் லா அவன்ட்ட கேட்டதுக்கு அவன் சொல்றா இருவத்தஞ்சு வேரு ஒட்டுகா போனானுங்களாமா
இருவத்தஞ்சு பேரா
ம் அப்ப நா யாருன் கேட்டதுக்கு லைனா சொல்றான் அதுக்கப்பறோ எவ்வளோ ஒர் இருவது வேராமா இவனுங்க எல்லா ஒட்டுக்கா
அதாவது நம்ம ஸ்கூல் அப்டியே அந்த காலேஜாக்கி வெச்சிருக்காங்க
அதுக்கப்றோ அந் ஜிஎம் நகர்லிந்து எதோ அஞ்சு பசங்களாமா அப்டி இருவத்தஞ்சு வேர் போனாங்களாமா அது கூட ஒரு புள்ள
ஆஹ் அந்த புள்ள தெரியு அந்த புள்ளையோட ஆளு அதே காலேஜ் தான
எந்த புள்ள
என் கூட ஏ நீ எந்த புள்ளைய சொல்ற
ஓ உன் கூட உன் கூட மூணு நீங்க மூணு வேர்ருப்
அ ஆமா அவளு அவாளு அதே காலேஜு
அந்தப் புள்ள அந்த காலேஜா
ஆமா எங்க காலேஜு தா சேர்றதுக்கு வந்துச்சு ஆனா அவளுக்கு கெடைக்கலையாமா சீட்டு சொன்னந்தான உன்ட்ட சொல்லலையா
சீட்டு கெடைக்கலன் சொன்னானா இந்த காலேஜ் போய் சேர்ரான் அப்புடியா அது எப்டி ஓ அவன் ஆளு அவன் கூடயே கூட்டிட் போய்ட்டானா
அதான் அவன் அவனே சொல்லிருக்கான் ஒன்ல நீ நா சேர்ற காலேஜ் சேரணு இல்லனா நீ வுமஸ்
ஐயோ அவன் சைக்கோ மாரி பண்ணுவாண்டி அங்கல்லா
ல்ல சைக்கோடி அவன் இ அந்த புள்ள முடிது முடிது அவன் அந்த புள்ள பேச்சு மூச் ச்செதுமே சொல்லல டி அந்த புள்ள அவ அவ எதுமே சொல்றது என்ட்டையு சொல்லல அவள்டையு சொல்லல என் ஃப்ரெண்டு அவள் ட்டியு சொல்லல எதுமே சொல்லலா அவ யாரு
இங்களா அவ கிட்ட
டி அவ அதுதா சொல்றனே ரெஸ்பான்சில்ல ஃபஸ்ட்டு நா அ அந்த புள்ள வந்து மோட்டு இந்த சோடா புட்டி இருக்கானுங் இவனோடா ஆளு இந்த புள்ள வந்து மோட்டு அ என்னது ஃபஸ்ட்டு ரீல்ஸம்ச்சா அதுக் கெல்ல் ரியாக்ட் பண்ட்ருன்ச்சு பெர்நாக்கு நானு என் ஃப்ரெண்டு தொழுக போனோல்ல
ஆமா
அப்ப நானு அவளு வீடியோ எடுத்து அம்ச்சுட்டோ அல்ல அப்ப ரியாக்ட் பண்ட்ருன் ச்சு அப்ப வந்துட்டு அவகிட்ட பேசிட்ருன்ச்சு நா அஸ் நா அவளுக்கு ஸ்டோரி வெக்கு மோது அவகிட்ட போய்ட்டு பொசசிவ் ஆகுற மாரி என்னா ஒரே வெட்டா அப்டின்ற மாரி அவகி கிட்ட போய் மெசே நா ஸ்டோரி வெச்சா அவளுக்கு போய் ரிப்ளே பண்ட்ருன்ச்சு அதுகப் அப்பறோ பாத்தா இப்ப ரீசண்டா ஒரு ரெண்டு வாரமா எந்த ஒரு மெசேஜு இல்ல நா ரீல்ஸம்ச்ச ஃபர்ஸ்ட்டு ரியாக்ட் பண்ட்ருன்ச்சு இப்ப பாத்தா ரியாக்ட்டு பண்றதில்ல சீனில் விடுது அப்போ நா எதுக்கு வேணா அப்டி சொல்ட்டு நா எது அனுப்புறதில்ல அப் புல் அவ அவகிட்ட சொன்ன நானு இந்த மாரி அவ இந்த காலேஜ் அமடி அப்டி சொன்னப்போ ஒன்ட்ட சொன்னாலா கேட்ட டி என்ட பேசறதே இல்ல அந்த புள்ள அப்டின்ச்சு டி ஒன்ட்ட பேசாம எப்புட்ரி இருப்பா அப்டின் கேட்டனா அப்போ அவ சொன்னா ஸ்க்ரீன்ஷாட் அம்ச்சுட் டா அம்ச்சுட்டுட்டு இங்க பாரு நா அவ வந்து டி டி டின் கூப்ட்ருக்கா பாத்துட்டு துமே சொல்லாம் விட்டுருக்கா ஆனா நோட்ஸல்லா வெக்குறா தெரில ஆனா நோட்ஸ்லா வெக்குறா பேசறதில்ல அப்போ சொன்னா நம்மள மதிக்காதவங்க நம்மளு மதிக்கூடாது அப்டின் சொல்
ம் அவ்வளதா யா நா சொல்றது யாரு தெரிமா எங்க கூட ஒரு புள்ள சின்னதா இருக்குல்ல
அ
அந்த புல்லருக்காடி அந்த புள்ள அந்த காலேஜா கோ
டி என்னடி சொல்ற
ஆமா
அவ்
அதுதா வந்துட்டு நம்ம சார்ருக்கார்ல ப்ரின்சிபல அவர் வந்து நம்ம மேக்கப் இருக் க்குல ந என் கூட இருக்குல மேக்கப்பு அதுட்ட வந்து கேட்ருக்காரு அது டிசி வாங்க போனப்போ என்னம்மா பாத்தீங்களா நம்ம கிளஸ் பாய்ஸ் கூட ந உங்க ஃப்ரென்டு ஜாயின் பண்ட்டாங்க நீங்களா ஜாயின் பண்லயா நம்ம க்ளாஸ் கூடாடினு அப்போ இல்ல சார் அப்டின் சொல்லிருக்கு அப்போ பேசுங்கமா பேச சாம்லா இருக்காதீங்க அப்டி சொல்றாராமா இவ பேரண்ட்ஸ் முன்னாடி அப்போ இந்த புள்ள சார் ஏன் சார் அப்டி சொல்லிச்சாமா பின்ன அந்த புள்ளைக்கு மாப்ல பாக்குறாங்களாமா
எந்த புள்ளைக்குடி என்னடி குண்டு குண்டா தூக்கி தூக்கி போட்
கொழந்தைக்கு அந்த சின்ன கொழந்த மாருக்கூல இத்னூன்டு அந்த புள்ளைக்கு ஏ அது வந்து யாருட்டனா உன் தோழி இருக்கால இப்போ ரீசன்டா ஒரு தோழி
ஏன் தோழியார்ரீ
தோழி
ஆஹ் அது என் ஆமடி என் பெஸ்ட்டு ப்ரெண்டு ஐயோ மறக்க மாட்டன்டி
பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந் உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு அந்த சைடு தா அவ அந்த புள்ளையோட மாமி வீடெதோ இருக் க்கு
ஐயோ அந்த புள்ளக்கு அந்த புள்ள ஐயோ வேணா
மாமி வீடுருக்கா அப்ப அந்த மாமிங்க வந்து சொன்னாங்களாமா இவகிட்ட இப்டி மாப்ல பா சும்மா சொன்னாங்களா இல்ல சீரியஸா சொன்னாங்களான் தெர்ல அதுதாண்டடி சும்மா ச அவுங்க எப்பமே சொல்லுவாங்க இந்த புள்ளக்கி இவளுக்குல்லா பாருங்க பாத்து ட்ருவோ நாங்களா தொரத்தி உட்ருவோ அப்புலா சொல்லுவாங்க நீ சீரியசா சொன்னாங்களா ல அவ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாடி இப்டியாமா அப்டின்னா அப்ப நானு என்னடி அப்டின்னா இவகிட்ட கேக்குற நம்ம மேக்கப்ட்ட என்னடி இப்டி சொல்றாங்கன்னா அப்டியா அந்தபுள்ள சிரி சிரினு சிரிக்குது சொன்னதுக்கு
காலேஜு உங் உங்க கிளாஸ்ல இருக்குற பாதிப்பேரு அந்த காலேஜு அதுக்கப்றொ பக்கத்ல ஒரு காலேஜ் இருக்குல்ல பாக்கி ஒரு ஒன்னு ரெண்டு பேர் அந்த பக்கத்துல இருக்குற காலேஜு அந்த எடத்துலயே அந்த எடத்துலே போய் அந்த காலேஜு அந்த ரெண்டு காலேஜுல தா போய் சேந்துருக்காங்க அப்றோ ஒன்னோ நீ சேர்ற காலேஜோட மென்ஸ்ல வந்து இன்னொருத்தன்
யாரு
அ ஓன் ஃப்ரெண்டு ஒருத்தி நீ ஃபர்ஸ்ட் இருந்தில உங்க வீடு ஃபர்ஸ்ட்டு குடி இருந்தீல அங்க இருக்கு
ஆமா ஆமா அய்யி இல்லயே
அவ அங்கதான்
இல்ல
ஆமா அங்க தான் டி
இல்லடி
டி அவ அங்கதாண்டி நா ஸ்கேம் பாத்தேண்டி டி அவ அங்கதாண்டி ஆமா ஸ்னாப் பாத்தே ஆமா
ஓ செரி ஆனா இன்னிக்கு நா இல்லல்ல அவ் வேற காலேஜ்னு ஏ ஃப்ரெண்டு சொன்னா இவ
இரு நானு ஒனக் பாத்துட் நா கூப்புர்றே இரு
ம் சேர்